வணக்கம் தேழி எப்டி இருக்கீங்க நா நல்லா இருக்கே தோழி நீங்க
ஆ நல்லா இருக்கே ஆ இப்ப பாத்தீங்கனா வந்து ஒரு இப்ப ஒரு நாள வந்துட்டு எப்டி வந்து அ எந்தெந்த விஷயத்துக்காக ஒதுக்கி எப்டி வந்துட்டு நம்ம ப்ளான் பண்ணி ஆ கொண்டு போறது அப்டின்னு சொல் ட்டு நம்ம விரிவா பேசலா அப்டின்னு நெனைச்சே ஆ அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி உஹ
கண்டிப்பா தோழி ஏனா வந்து நமக்கு ஒரு அ நாளோட தொடக்கமே வந்து பாத்தீங்கன்னா அது எப்டி நம்ப இது பண்றோ அப்படிங்கறது பொருத்துதா இருக்கு இல்லீங்களா ஆ இப்ப வந்து நம்ம அந்த நாள் வந்து எடுத் துக்கிட்டோ அப்டின்னா இந்த நாள் வந்து நமக்கு காலைய இருந்துச்சோ வேலைக்கு போம்போது நம்ப வந்து யாராவது இது பண்ணிட்டோ அப்டினா நமக்கு அந்த டென்ஷனே வந்து பயங்கரமா இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு நம்ப பாத்துதா கொண்டு போணு இதே வந்துட்டு நம்ப ஆ இது பண்ணு அப்டினா நமக்கு ரொம்ப ஒரு சிரமம் மான இதா இருக்கு அந்த நாளே வந்து கொஞ்ச கஷ்டமா நமக்கு போகு வேதனையா போகு இல்லைங்களா
கண்டிப்பா ஆமா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதா அதனால நம்ம என்ன பண்ணனா காலைல எழுந்தது வந்துட்டு கொஞ்சோ மெடிடேஷன் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நம்ம வேலை பொலவு ஜாஸ்தியா இருக்கு அந்த மாதிரி நம்ம ஆ இருக்கும் போது வந்துட்டு காலைல எழுந்ததும் கொஞ்சம் மெடிேஷன் பண்றது இல்ல ஏதோ ஒரு யோகா பண்றது நமக்குன்னு கொஞ்சோ இந்த நேரம் செல செலவழிச்சு ஏதா ஒரு பாட்டு கேக்றதா இருக்கட்டு கொஞ்சம் ஏதா டி வி ல நமக்கு புடிச்ச ஒரு விஷயத்த கே க்றதா இருக்கட்டு அந்த மாரி ஏதா பண்ணா வந்துட்டு மைண்ட் கொஞ்ச ரிலாக்ஸ் ஆகு அப்டினு நெனைக்றே அதுக்கடுத் து வந்துட்டு மீதி வேலைகள்ல்லா நம்ம செய்யறதுக்கு நம்ம அடுத்தடுத்து செய்யலா அப்படின்னு ந இப்ப காலைல எழுச்சு ஒரு கூல் வீட்டு வீட்ல போறதுக்கு பசங்க இருக்காங்க அவங்ளுக்கு வந்து சமைக்கணு அப்டின்னு ஆ இருந்துச்சுனா வந்து அவங்க தேவையான நம்ம இதெல்லா வந்துட்டு நைட்டே கொஞ்ச ப்ரிப்பேர் பண்ணி வைக்கறது இப்போ ஆ காலைல வந்துட்டு அவசர அவசரமா பண்ண முடியாதுல்ல எல்லாராலயு அப்ப இருக்கிறப்போ அப்டி இருக்கும் போது வந்து ஒரு காய்கறி நருக்கறது அதுக்கப்புறோ வந்துட்டு பேக் எல்லா அரேஞ்ச் பண்ணி வைக்கற்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அதெல்லா வந்து ஒரு முன்னாடி நாளே வந்துட்டு நைட்டே நம்ம அ மைண்ட் கொஞ்ச ரிலாக்ஸா இருக்கு நைட்டு் தூங்கற துக் முன்னாடி அப்பவே நம்ம எல்லாமே செஞ்சி வச்சிட்டோனா அ அடுத்த நாள் எந்திரி ச்ச நம்ம வந்து ரொம்ப அவசரமா பண்ண போது கொஞ்ச தேவல்லாத டென்ஷன் ஆகு அதுக்கு பதில் நம்ம முன்னாடி நைட்டே பண்றதுனால வந்துட்டு காலைல ரொம்ப பொறுமையா வந்து நம்ம ஒரு காய மட்டு எடுத்து ஜஸ்ட் நம்ம ஒரு வேக வச்சு அப்டியே பொறியல் பண்ணியோ ஒரு க ஒரு சாதம் பண்ணியோ குடுக்கறதுக்கு நெறைய ஆ ம் கொஞ்ச ரிலாக்ஸ்டா பண்ணலா அப்டின் நெனைக்கற ஒரு நாள நம்ம எப்பயு அந்த மாதிரி வந்து ஸ்டாட் பண்ணோனா வந்து நமக்கு கொஞ்ச ரிலாக்ஸ்டா இருக் க்கு பசங்களு வந்துட்டு ஸ்கூலுக்கு போறதுக் கு முன்னாடி தேவையில்லாத திட்டு வாங்கறதோ ஆ இல்லனா வந்துட்டு தேவையில்லாத ஒரு மனக்கசப்போட அவுங்க போ மாட்டாங்க அப்டின் சொல்ட்டு நா நெனைக்ற ஆ நீங்க என்ன நெனைக்றீங்க
கண்டிப்பா தோழி நீங்க சொல்லு போது எனக்கு ஒரு விஷிய வந்து ஞாபக வருது நா வந்து பள்ளி படிக்கு போது வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோக்ரஸ் ரிப்போட் காட் அப்டின் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் நம்ப வந்து எவ்வளோ நல்லா படிச்சி எவ்ளோ பாஸ் பண்ணிருக்கோ எவ்ளோ ஃபெயில் ஆயிருகோ அப்டிங்கிறத ஒரு ரிப்போட் காடு வந்து குடுத்தாங்க அது வந்து பாத்தீங்கனா முன்னுத்து நாள் இந்த மாரி சாயங்கால பொழுதே வந்து நம்ம கைல குடுத்துருவாங்க ஆனா நா என்ன பண்ணுவே அப்டினா நா வாங்கிருக்க ரேங்க் வந்து கம்மியா இருக்கு ஒரு பத்தாவது ரேங்க் அந்த மாரிதா வாங்கிருப்பே ஆ அப்போ வந்து என்ன பண்ணுவே அப்டினா பைக்குள்ள வந்துட்டு நா அந்த ரிப்போட் காட வச்சிருப்பே சாயங்கால குள்ள மூச் சு வுடமாட்டே இந்த மாரி ரிப்போர்க் கார்டு குடுத்தாங்க அப்டிங்கிறத அடுத்த நாள் காலையில எல்லாருமே அவசரமா கெளம்பிட் இருக்கு போது அப்பதா கொண்டு போய் வந்துட்டு எங்க அம்மாட்ட எங்க அம்மா வாசல் கூட்டிட்டு இருப்பாங்க அப்பதா நா நீட்டுவே அது போட் கார்டு வந்து குடுத்தாங்க கையெழுத்து போட்டு குடுங்க அப்டினு ஏ அப்டினா அந்த அவசரத் இதுல வந்து திட்ட மாட்டாங்க அப்டிங்கிற ஒரு அவ நம்பிக்க தா அந்த காரணத்தினாலேயே நா கொண்டு போய் வந்து காம்ச்சிட்டு கையெழுத்த வாங்கிட்டு வந்தது உண்டு அவுங்களு திட்டாம போட்டு குடுத்துருவாங்க அந்த மாரி அந்த மாரி ஒரு அனுபவ வந்து இப்போ எனக்கு டக்குனு நியா பக வந்தது தோழி
ஆ நானு அந்த மாதிரி பண்ணிருக்கே ஸ்கூல் படிக்கு போது வந்துட்டு ம் ஸ்கூல் படிக்கு போது வந்து எங்க கிளாஸ்ல ஒரு நாப்பது பேர் நாப்பத்தஞ்சி பேருப் பாங்க என்னோட ரேங்க் என்னடானா ஒரு முப்பது அந்த மாதிரி இருக்கு எல்லாத்திலியு பாஸ் பண்ண இருக்கு மேம் ப பட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆவரேஜ் ச மார்க் எடுத்ததுனால அம் ஆ அந்த ரேங்கிங்ன்றது ரொம்ப கீழ இருக்கு சோ அதெல்லா பாத்துட்டு மார்க்கு கொஞ்ச கம்மியா இருக்கேன் சொல்ட்டு எங்க அப்பா என்ன சொல்வாங்கனா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க நா நெனைப்பே எங்க அப்பா வந்து திட்டு வாங்க ஐயையோ என்ன பண்ண போர் டங்கோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்டின்ற மாரி நா. வந்து ரிப்போட் காட் கொண்டு வந்து காட்டுவே ஆனா வந்துட்டு எங்க அப் அப்பா ரொம்ப கூலா இந்த தரவ பரவாயில்ல கம்மியாயிடுச்சி அடுத்த தரவ பாத்துக்கலா நல்லா படுத்தி அடி படி அடுத்த தடவ அப்டின்ற மாரி சொல்லிடுவாரு ஆனா வந்துட்டு நெறைய ஃபிரண்ட்ஸ் எல்லா வந்துட்டு அவுங்க வீட்ல ரிப் போட் காட் கொண்டு போய் காட்டு போது அடி வாங்கனே திட்டு வாங்கனே அந்த மாதிரிலா சொல்லுவாங்க எனக்கு அது கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா வந்துட்டு எங்க அப்பா என்கரேஜு பண்ணுவங்க என்கரேஜ் பண்ணியு நா வந்து மார்க் ரொம்பெல்லா வாங்கல அப்டியேதா ஸ்கூல்ல மட்டு என்னன் தெரியில எனக்கு மார்க் ரொம்ப கம்மிய தா வந்துச்சி ஆனா அந்த காலேஜ் படிக்கும் போது வந்துட்டு ஒரு நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல பெர்சன்டேஜ் அடிச்சு நானு நல்ல ஒரு வேலைக்கு போனே ஆனா அந்த ஸ்கூல்ல வந்துட்டு என்னன்னே தெரியல இப்ப கூட நெனச்சா எனக்கே கொஞ்ச சிரிப் ஆ எப்டி இவ்ளோ கம்மியா மார்க் வாங்குனோ அதுவு அந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரின்ற சப்ஜெக்ட் ஸெல்லா வந்துட்டு எனக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்துட்டு எங்க வீட்டுக்கு கீழயே இருப் பாங்க அவ்ங்க வந்துட்டு நா ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்றோ அவ்ங்களும் வருவாங்க அவ்ங்களோட பைய வந்து என்னோட கிளாஸ்லதா இருப் ப்பா சிக்ஸ்த்து செவன்த்து அந்த ஸ்டேஜ்ல படிக்கும்போது அவ்ங்க வந்து அ எங்க அம்மாவ பாத்துருவாங்களோ எங்க அப்பாவ பாத்துருவாங்களோ என்ன பத்தி என்னோட மார்க்ஸ் பத் தி எதாது சொல்லிடுவாங்ளோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப மோசமாலா நா ஃபிசிக்ஸ் கெல்ல மார்க் எடுத்ததுண்டு சோ அதுக்குலா வந்துட்டு நெறையவே பயந்திருக்கே நம்ம எப்டி இவ்ளோ மோசமா மார்க் எடுத்திருக் கோ ஆ நம்ம நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்திருந்திருக்கலாமே கொஞ்ச நல்லா மக்கப் பண்ணி அப்டின்றதுலா இப்ப வந்து யோசுச்சா வந்துட்டு இப்ப நா எ பையனுக்கு என்ன சொல்றனா எப்பயு வந்து மக்கப் பண்ணாத ரொம்ப வந்துட்டு அப்டியே படிச்சத புத்தக புழுவா இருக்காத அது என்னன் சொல்லிட்டு புரிஞ்சி படிச்சாலே வந்துட்டு நம்மளால ஈஸியா வந்துட்டு அந்த விஷ்யத்த வந்து யா எழுத முடியும் அங்க போயிட்டு ஒ போய் கொ கொஷ்டின் பேப்பர் பாத்தது வந்துட்டு என்ன எழுதற்துன் தெரியாம முழிக்கற த்துக்கு இப்ப ஒரு ஆ டெஃபனிஷன் மாதிரி எதாவ்து படிச்சிருக்கோனா அந்த கொஷ்டின பாத்தது நம்மளால வந்துட்டு அப்டியே வந்துட்டு ஒப்பிக்க முடியாதுல அப்டியே எழுத முடியாதுல்ல எதோ ஒன்னு நம்ம அத பத்தி புரிஞ்சுட்டு படிச்சிருந்தோனா நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜுல எதோ ஒன்னு ஒரு ஃபா ஒரு சென்டன்ஸா ஃபார்ம் பண்ணி அட்லீஸ்ட் எழுதிருந்துருக்கலா அப்பிடின்றது எனக்கு இப்பதா புரியுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எ பைய ஸ்கூலுக்கு போக ஆரம்மிச்சதுக்கப்றந்தா எனக்கு தெரியுது இந்த மாரி படிச்சிருக்கணு போல இருக்கு ஸ்கூல் டைம்ல அப்டின்றது ஆனா வந்து து இப்ப ஒரு எக்ஸாம்க்கு போறோனா எக்ஸாம்க்கு போறோனா அந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தது எனக்கு ஆன்சர் தெரியலனா எனக்கு அப்டியே வேர்த்து கொட்டிடு ஒரு மாரி டென்ஷன் ஆகி ரொம்ப வேர்த் த்து கொட்டி எனக்கு ஒரு மாரி பயமாயிடு அத வந்து எல்லா காம்டவுன் ஆறத்துக்கே எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிம்ஷம் ஆயிடு அந்த மாதிரிதா நா நெறைய அனுபவிச்சிருக்கே என்னோட ஸ் கூல் டேஸ்ல அப்டின் சொல்லலா நீங்க உங்களோட இத சொல்லுங்க
அ நீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைலதா வாழ்ந்திருக்கீங்க அது அது என்ன சொல்றதுன் எனக்கே தெரியல ஏனா கீழ வீட் ட்லயே வந்து நம்ம ஆசிரியர வச்சுட்டு மேல் வீட்ல எப்டிதா நீங்க நிம்மதியா உயிர் வாழ்ந்துட்ருந்தீங்கன் தெர்ல தோழி சேரி அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆனா ரொம்ப ஒரு கஷ்ட காலந்தா என்னால தாங்கவே முடியல அ வேதனையா இருக்கு சேரிங்க தோழி ஆமா நம்ப வந்து எல்லாருக்குமே
ம் நைன்த்து வரைக்கு அதே அப்டியே படிச்சு அப்றோ டென்த்து எப்டியோ படிச்சு ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டே அப்டின் தா சொல்லணு ஒரு ரொம்ப நல்ல மார்க் வாங்கலனாலு ஒரு ஒரு டீசண்டான ஒரு ஸ்கோர் எடுத்து நல்லா படிச்சு அதுக்கு வந்துட் டு என்னடானா அந்த டைம்லல்லா என்னோட மார்க்கே வந்து ஒரு பெரிய மார்க்கா இருந்துச்சு அப்போ வந்துட்டு நாங்க ஒரு எடத்துல பு புதுசா ஒரு ஒரு ம் வீட்டுக்கு ஷிஃப்டாக இருந்தோ அ டென்து முடிச்சதுமே அந்த இடத்துல ஷிஃப்ட் ஆனதுல அது ஒரு பெரிய காலனி மாரி இருக்கும் அங்க வந்துட்டு என்னடானா டென்து முடிச்ச பசங்களுக்குல்லாம் வந்துட்டு ஆ கிப்ட் குடுக்க போறாங்க அ அ ஐ மீன் காலையில வந்துட்டு ஒரு அசம்பிளிமாதிரி வச்சு அந்த காலனில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இண்டடிபெண்டன்ஸ் டே அன்னிக்கு அந்த கொடி ஏத்துவாங்க இல்லையா கொடிய எல்லாம் ஏத்திட்டு எல்லாருக்கும் வந்துட்டு என்னோ குடுக்க போறாங்க சொல்ட்டு சொன்னாங்க நம்ம வாங்கியிருக்க மார்க்குக்குன்னு கிஃப்டல்லாம் குடுக்க போறாங்களா ஏதோ ப்ரைஸ் குடுக்க போறாங்களா அப்டின்னு ரொம்ப சந்தோஷமா போனேன் அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு என்னோட மார்க்கே ஒரு நல்ல சூப்பர் மார்க்கா தான் இருந்துச்சு என்ன எனக்கும் கீழே நிறைய பேர் மார்க் வாங்கி இருந்தாங்க எல்லார் க்குமே என்கரேஜ் பண்ணும் அப்டின்றதுக்காக வந்துட்டு எனக்கு திருவள்ளவர் அ புக்கு வந்து குடுத்தாங்க அத இன்னும் கூட நான் வச்சிருக்கேன் நான் டென்த் மார்க்குக்கு வந்துட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு திருவள்ளுவர் புக்க வந்துட்டு பிரைஸா குடுத்தாங்க எனக்கு அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச் ச அத இன்னும் கூட அந்த புக் அப்டியே வச்சு நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன் அப்டின்னு சொல்லலாம் அது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்டின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால ஷார் பண்ண
பரவாயில்ங்க தோழி நல்ல ஒரு அனுபவம் தான் ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லும் போது எனக்கும் அதுதான் ஞாபகம் வந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு அப்டிங்கும் போது நம்ம வந்து ஒண்ணும் படிக்க மாட்டோம் அது வந்து சில டெஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் மாரி வைப்பாங்க ஒரு யூனிட்ட வந்து புல்லா படிச்சட்டு வரணும் நாளைக்கு வந்து அது உள்ள இருந்து நாங்க வந்து கேள்வி கேட்போம் அப்டிங்கிற மாதிரி அ ஆசிரியர்கள் வந்து சொல்லி விடுவாங்க அ நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா படிக்க மாட்டோ அன்னைக்கு சாயங்கலம் புல்லா விளையாடிட்டு அத இத பண்ணிட்டு விற்றுவோம் அப்ப நைட்டு தூங்கபோதான் நமக்கு திடீர்னு நியாபக ம் வரும் அய்யய்யோ நாளைக்கு எக்ஸாம் ஆச்சே நாளைக்கு டெஸ்ட் ஆச்சே அப்டிங்க அந்த மாதிரி பட்சத்துல நான்லாம் நிறைய டைம் வந்து யோசிச்சது உண்டு நாளைக்கு இந்த உலகம் அழிஞ்சா நல்லா இருக் குமே நாளைக்கு வந்து விடியா விடிய விடிய அப்டியே மழை வந்துட்டே இருந்தா நல்லா இருக்குமே அப்டின்னு ஆனா எனக்கு வந்து அப்ப தெரியாது இது வந்து வெயில் காலம் மழை அப்டி வ அது எப்டின்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி பொழுத இந்த மார் ல்லா நான் டிசைன் டிசைனா நினைப்பேன் ரோடு போலந்தான் நல்லாருக்கும் மரம் விழுந்தா நல்ல இருக்கும் அந்த மாரி வித்தியாசமான ஒரு கற்பனையில வந்து இருப்பேன் ஆனா அத எதுவுமே நடக்காது காலையில வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போகவும் புடிக்காது நானும் எங்க வீட்ல வந்து எவ்ளவோ அழுகா ஆர்பாட்டம் பண்ணுவேன் ஆனா அந்த ஒரு இதுலயும் வந்துட்டு எங்க அம்மா அப்பா வந்துட்டு சரி கரெக்டா போய்க டைமுக்கு விட்டுறணும் அப்டிங்க மாரி போய் எவ்ளோதா அழுதாலு கொண்டு போய் விட்டுருவாங்க அவங்களோட ஒரு கட்டுப்பாடு கண்ணியம் நேர்மை அத வந்து யாராலயையும் வந்து பீட் பண்ண முடியாதுன்னே சொல்லிக்கலாம் தோழி
கண்டிப்பா ஆமா பெற்றோர்கள் வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணதுனால தான் நம்ம வந்துட்டு இப் போ வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம் அப்டின்னு நினைக்கிறேன் நானு அவங்க இல்லன்னா நம்மளால வந்துட்டு இந்த அளவுக்கு கூட ஒரு அச்சீவ்மெண்ட்டோ அச்சீவ்மெண்ட் பெருசா பண்ணேனாலும் இந்தளவ் க்கு நம்ம வந்திருக்க முடியாது இல்லையா அதுக்கு முக்கியமான காரணம் உங்க அப் அப்பா அம்மா அப்டின்னு சொல்லலாம் கண்டிப்பா எல்லாருக்குமே அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இரு க்கும் அவங்க வந்துட்டு நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணாலுமே சேரி ந நல்லது கெட்டது எது பண்ணாலுமே அவங்க வந்துட்டு நமக்கு சப்போர்ட்டிவா கூடவே இருக்காங்க நீ இது பண்ணாலும் பரவாயில்ல நான் வந்துட்டு கூடவே இருப்பேன் அப்டின்னு சொல்லி நமக்கு நல்லதான் சொல்லி் கொடுப் ப்பங்க இதுக்கு மேல அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்றது அறிவுரையு சொல்லுவாங்க அதனால வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல அப்பா அம்மா கெடச்சிருக்காங்க அப்டினு நா இந்த இத முடிச்சுக்கிறேன் இதோட உங்க கூட பேஸ்னதுல மிக்க மகிழ்ச்சி தோழி அ ரொம்ப நன்றி
நன்றிங்க தோழி நன்றி